ஹாய் சிஸ்டர்
காலை வணக்கம் நல்லா இருக்கீங்ளா
காலை வணக்கம் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
அ நானு நல்லா இருக்கே சாப்ட்டீங்ளா அ நா இப்பதா சகோதரி ஓட்ஸ் சாப்ட்டுட்ருக்கே
ஓகே ஓகே
சாப்ட்டிங்க
நா தோச புதினா சட்னி சாப்ட்ட
சேரிங்க சேரிங்க சிஸ்டர் மழைங்ளா உங் ஊர்லல்லா
மழ இல்ல சிஸ்டர் க்ளைமேட் மாடுரேட்டா இருக்கு பட் சம் சில்னஸ் இருக்கு
ஓகே ஓகே சிஸ்டர் இங்க வந்து பாத்தீங்ன்னா இங்க காலையல இங்க வந்து மழ லைட்டா தூறல் ஆரமிச்சிருச்சி சிஸ்டர் வந்துட்டு ஏதோ வந்துட்டு வேறதோ ஊர்ல இருக்க மாரி ஃபில் ஆகுத் மழ வந்துட்டே இருக்கு ஒரு மாரி எப்டி இதாவே இருக்கு மோடமாவே இருக்கு என்னமோ வந்துட்டு
ஓகே ஒ
ஏதோ அதர் ஸ்டேட்ல இருக்க மாரியே நமக்கு தோணுது
ம் ம் நோகே ஓகே
மதிய லன்சு புப்பேர் பண்ணுங்களா இடு
ஆ இல்ல இல்ல சகோதரி நா மதிய நா குக் பண்ணிட்ட நானு ஆனாலு சேரி இனிமேல் தா சிரு மதியத்துக்கு ச சேத்தி பண்ணிட்டனா இதுமே தம்பி முலுஷ்ட்டானா இதுக்கு மேல் நம்ம அவன வச்சுட் நம்ம பண்ணா முடியாதுங்கற்துக்காக மதியத்துக்கு சேத்தியே சமச்சாச்சு
ஓகே ஓகே
ம் ம் ம் நீங்க மதியத்துக்கு சமைக்கணுங்ளா ஆ ஸ்பெஷல்லா ஒன்னுல்லஸ் சிஸ்டர் அதா பருப்பு சாத வச்சு எக் வந்து சேரி பாயில் பண்ணிக்கலா அப்டின்ட்டு முடிவு பண்ணியிருக்க சிஸ் நீங்க என்ன மதியத்துக்கு சமக்கிணு
சேரி சேரிங் சிஸ்டர் நீங்க புக்ஸ் ஏதாவது ரீட் பண்ணுவீங்ளா
ஆ இப் அது வந்து முன்ன அந்த மாரி பண்ணிட் இருந்த இப்பல்லா வந்து அந்த மாரி இல்ல சகோதரி நானு ஏதா ஸ்டோரிஸு அந்த மாரிதா பண்ண நானி ப அந் அளவுக்கு ரொம்ப டீப்பாலா அப்டியெல்லா நா ஒன்னு பண்ணது கடையாது
ஹ ஹ
நீங்க அந்த மாரி ஏதாச்சு ட்ரை பண்ணிருக்கீங்ளா
புக்ஸு ரீடிங் அவ்ளோ இல்ல பட் ஸ்டோரி மாரி ஏதாவுது யூட்யூப் வீடியஸ்
ஆ நா யூ டூப்ல படிப்ப நானு புக்ஸ்ல நா படிக்க மாட்டே ஏதாசும் ஸ்டோரி மாரி இந்தாதா பாக்கெட் எப்ஃ எம் அந்த மார்லா ஒரு ஆப் பில்லாருக்குல சிஸ்டர் நமக்கு அந்த மாரி ஒரு நல்ல ஸ்டோரி வந்துட்டுருக்கு அப்டிங்கறாங்க அதுக்கப்பறம் பாத்தீங்கனா வெப் சீரியஸு மூவிஸ் அந்த மாரி நா பாப்பெனாநா அவ்ளோதா நானு நீங்க வெப் சீரியஸ்லா பாப்பீங்ளா சிஸ்டர்
ஆ வெப்ஸ் சீரீஸ் மட்டு ஏ மீன் கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்டிங்கா போவுதுன்னா அது ஆ வெப் சீரீஸ்னா இப்போ வந்துட்டு இந்த பொன்மலர் அ இ இல்லம்னு சொல்ட்டு ஒரு
இதுல ஜியோ ஹாட்ஸ்டார்ல போற்றாங்களா சிஸ்டர் அது
ஆ
ஓகே ஓகே நா இன்ன அந்த மாரி பாத்த ஆ இதுல ஜியோ ஹாட்ஸ் டர்ல பத்தீங்ன்னா ஹாட் பீட்லா பாத்துருக்கீங்ளா சீசன் ஒன் சீன் டூ அந்த மாரி வெப் சீரியஸ் ஒ நூறு எபிசோடு் வரு
ஆ
சேரிங்க சேரிங்க
இப்ப கூட அவுங்க அந்த ரீனா அது விட்டு போறாங்கன்ஸ்
கண்டிப்பா கண்ட் பட் அது உண்மயா என்னான் தெரியில பட் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா பத்தீங்கயின்ஸ் டாகுரம்ல பத்தீங்ன்னா அதா போட்ருக்கு அனா பட் அவுளுக்கு வந்து அதுதா வந்து கொஞ்ச ஆக்டிங் நல்லாருந்து சியப் ஏன்னா சீசன் ஒன் சீசன் டூ ரெண்டிலிமே வந்து அவதானே வந்து ரோலா நடிச்சிரு கா வேற யாராவ்து நியூவா போட்டாலுமே அது நமக்கு பாக்கற்துக்கு வந்து சில பேர் அவளுக்காகவே நெறிய பேர் பாக்க ஆரமிச்சாங்க இப்ப சீசன் த்ரி வந்து சீக்கரத்துல வந்து ரீஸ் பண்ண போறாங்க அப்டின் சொல்லிருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு வந்து உண்மைங்குறது நமக்கு தெரில சிஸ்டர்
ம் ம்
அன் நல்லாருக்கு அந்த ஹாட் பீட் டிங்குறுது ஃபஸ்ட்டு பத்திங் நா கூட இந்த ஹாஸ்பிட்டல வச்சி ஃபுல்லாவே ஹாஸ்பிட்டல் வச்சி தா போடுவாங்க நா கூட மொக்கயாயிருக்குன் பாத்தன் ஆனா பாக்க பாக்க ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டுடா காமெடியாவே போச்சு
ம் ம்
வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு சீசன் வந்து கண்டிப்பா குடு த்துருவாங்க போன வருஷத்தோட முடிஞ்சுது இந்த வருஷோ மேபி வந்துட்டு இனிமேல் ஒரு இனிமேல் கொஞசோ ஒர்க் ரெண்டு மூணு மாசத்துலயே வந்து ரிலீஸ் ஆயிரு அப்டின் வந்து சொல்லிருக்காங்க
ம் ம்
நீங்க இப்ப ரீசண்டா அந்த மஸ்ட் டேட் தெ பிளேபாய்னு ஒரு எபி வெப் சீரிஸ் வந்துருக்கா அந்த மாதிரி பாக்கறீங்ளா நீங்க
என்னதுங்
ஆ மஸ்ட் டேட் தி பிளே பாய்னு சொல்லிட்டு ஒரு சிங்கப்பூரோட ஸ்கூல்ல ஸ்கூல் ஸ்டோரிய வந்து பேஸ் பண்ணி ஒரு வெப்சீரியஸ் போடுறாங்க இருவத்தெட்டு எப்பிசோடுங்கிற மாரி இப்ப ட்ரெண்டிங்ல ஒன்னு போயிட்டுருக்கு
ஓ அப்டிங்ளா இல்ல எனக்கு அது தெரியாது அது நா பாக்ல
ஓ செரிங்க செரிங்க சிஸ்
ம் நா வேணா அது ட்ரை பண்ற
ஆ அது நல்லாருக்குன் சொல்லிட்டுருங் நெறய பேரு பாத்தீங்கன்னா ரீல்ஸ் சோசியல் மீடியால எல்லாமே பாத்தீங்னா அதுதா வந்துட்டு போயிட்டுருக்கு ட்ரெண்டிங்கிலருக்கு து அதுதா இப்ப நல்லாருக்கு அப்றமேட்டுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொல்லி ஜியோ ஹாட் ஸ்டார்லயே வந்து போயிட்டுருக்கு அப்டிங்கிற மாரி அவுங்க சொல்லிட்டு ருக்காங்க பட் அத நா பாத்ததுதில்ல டவுன்லோடு மட்டு பண்ணி வெச்சிருக்கேன் நானு
ஓகே ஓகே
ஆ செரிங்க சிஸ்டர் நீங்க மூவிஸ்ல்லா பாப்பீங்ளா
ஆ மூவிஸ் வந்துட்டு ஐ மீன் பிஃபோர் மேரேஜ்ல்லா நெறயா மூவிஸ்ல்லா பாத் பாத்தது டெடா மூவிஸே மோஸ்ட்லி டி வி முன்னாடி உக்கார மாட்டே ஆஃப்டர் மேரேஜ் என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு நெறயா மூவிஸ் போட்டுட்டேருப்பாங்க மோஸ்ட்லி அவுங்க இங்கிலீஷ் மூவி மூவி அவுங்க பாப்பாங்க சோ நா வந்துட்டு புது மூவி லைக் இப்ப வந்து ரொம்ப லைக் பண்ணி பாக்கறது எதுனா மலை யாள மூவிஸ்தா
ஓ செரி உங்களுக்கு வந்து மலையாளம் தெரியுங்ளா
மலையாளோ தெரியாது தமிழ்தா பட் அது இன்ட்ரெஸ்டடாருக்கு அதில்யே தமிழ்யே இப்ப டிரான்ஸ்லேட்டாயி வருது
ஓ ஓகே ஓகே ஆமா சிஸ்டர் கண்டிப்பா கண்டிப்பா அது நல்லா இருக்கு இந்த தியாங்கிற மூவியெல்லா நீங்க பாத்திருக்கீங்ளா மலையாள மூவிதா பட் டிரான்ஸ்லேஷன் பண்ணி குடுத்துருக்காங்ளே
தியாவா
அ தியா அது கன்னட மூவின்னு நெனைக்கிறேன் நானு
ஓகே ஆஹா கன்னட மூவி பாக்கல மலையாள மூவில ஆல்மோஸ்ட் இப்போ வந்த எல்லா புதுப்படமும் பாத்தாச்சு
ஓ அப்டிங்ளா தமிழ் மூவி அதிக நீங்க விரும்ப மாட்டீங்ளா
அப்டியெல்லா இல்ல சிஸ்டர் இது கொஞ்சோ இப்ப ரீசன்ட் டேஸ்ல அது நல்லாருக்குங்கறதுனா ல
ஏவ்
அது கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட்டிங்கா போது இன்னொனு நல்லா கத எடுக்கறாங்க அதனால அது கொஞ்சோ புடிக்க ஆரம்பிச்சிருச்சு
கண்டிப்பா கண்டிப்பா இது இப்ப தமிழ் மூவிஸ்ல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாரி அந்த காலத்துலல்லாம் படோ எடுத்தாங்கனா அது ஒரு நல் கதய பேஸ் பண்ணிதா வந்து அந்த படமே வந்து முக்காவாசிருக்கு நம க்கு வந்து அந்த ஒரு படத்தயே கிட்டத்தட்ட நூறாவது நாளோ அந்த மாரி ரொம்ப டேஸ்ல்லா வந்து தியோட்டர்லயே ஓட ஆரம்பிக்கும் க்கு நம்பளுமே ஒரு ரெண்டு மூணு தடவ ரிப்பீட்டடா அந்த படத்தையு பாக்கற மாரி சிட்டுவேஷன் கெடைக்கு ஆனா இப்ப எடுக்கிற படல்லா பா இன்னு ஒ ஒரு தரவ ரெண்டு தரவதா பாக்கவே முடியுது அதுவு தேட்டரு போனாலே வந்து பாதி பா பாதி இது நல்லாரு க்கு மீதி வந்து மீதி பார்ட்டு வந்து நல்லாவே இல்ல அந்த மாரிலா வந்து பட இப்ப ரொம்ப கதையெல்லா பாத்தீங்னா ரொம்ப மொக்கையாவே இருக் அந்தளவுக்கு வந்து கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்டா விறுவிறுப்பா எடுக்கவே மாட்டிக்கிறாங்க
ம் ம் இப்பக் கூட கான்சிட்டினு ஒரு பட வந்தது தமிழ்ல
என்ன பட சகோதரி சா பட படத்தோட பேரு சொல்லுங்க
கான் கான் சிட்டி சி ஓ என்
ஓ செரி இன்னு நா அந்த மூவி நா கேள்விப்பட்ல நா இன்னு பாத்ததில்ல
ஆ தமிழ் படந்தா தமிழ் படந்தா அது ஃபுல் மணி பேஸ்ட்ல அந்த மூவி எடுத்துருப் ப்பாங்க ஒரு மணி ஏர்ன் பண்றதுக்கு என்னென்ன வேலா யூஸ் பண்றாங்கன் ட்டு இன்னோனு இந்த ரெண்டல் ஹவுஸ் இருக்கு இல்லைங்ளா ரெண் டல் ஹவுஸ் வந்து ஓனர்ஸ் வந்து யு எஸ்‌ ல அது மாரி இருப்பாங்க ஃபாரினர்ல இருக்குமோது ஆ அது வந்துட்டு இந்த ஏஜென்சி இருக்காங்க இல்லைங்ளா
ஆ ஆமா சகோதரி
ட்காரங்க எவ்ளோ ஃப்ராடு பண்றாங்க நம்பகிட்ட லீஸ்க்கு பல்க்கா அமௌண்ட்டு வாங்கிட்டு அவ்ங்களுக்கு மந்த்லி ஏ மந்த்லி ரென்ட்டுக்கு விட்ட மாரி அமௌண்ட்ட அவ்ங்களுக்கு குட்த்துட்ருப்பாங்க ஓனர்ஸ்க்கு ஆ அப்ப ஆனா வந்து அந்த ஓனருக்கு இந்த டென்னன் ந்தா நம்ப வீட்ல வாடகை இருக்கு இருக்காங்கங்கிறதே தெரியாம ஒரு நாள் ஓனர் வீட்டுக்கு வருவாங்க அப்ப வந்து ஓனர் வந்து இது எ என்னோட வீடுனா நீயாருயா நா நாவா இது அஞ்சு லெச்சோ குடுத்து லீஸ்க்கு இருக்கேங்கிற மாரி ரியல் ஆடு பண்றாங்ளோ அத அந்த இது பண்ணிருக்காங்க
கண்டிப்பா கண்டிப்பா ரியலா வந்து அந்த மாரிலா இருக்கு சகோதரி ரியலாவே பாத்தீங்னா இப்ப ஃபாரின்க்கு வெளிநாடுக்கு வெளிநாட்ல வேல இருக்குன் சொ தோழி பாத்துங்க நம்மகிட்டே பாருங்க ஏஜென்சி வந்து பண வாங்கறாங்க பட் அது வந்து எல்லாருமே வந்து உண்மையா அப்டி பண்றது கெடையாதுல்ல நெறையா பேரு வந்து எவ்ளோ ஃப்ராடு நடந்து எவ்ளோ பேரு வந்து இப்ப அரஸ் பண்ற மாரி நியூஸ்லலா செய்திங்களா வந்திருக்குல சகோதரி
ஆ
நெறைய பேர் அது மாரி வந்து யா யாரையுமே நம்பி நம்ம வந்து பணலா குடுக்க கூடாது அப்டிங்கற மாரி ஒரு அவர்னஸ்ஸே வந்து குடுத்துருக்காங்கள சகோதரி
ம் ஆனா அதுல அதா சொல்லிருந்தாங்க நம்புறவ்ங்கள் ஏமாற்றவ்ங்ளு தப்பு ஏமாத்றவ்ங்ளு தப் ப்பு பண்றாங்க ஏமாற்றவ்ங்களு தப்பு செஞ்சுக்கிறாங்க அப்டிங்கிற மாரிதா நம்ம ஆசப்பட்டுதான போய் விழுகுறோ
கண்டிப்பா கண்டிப்பா இல்ல சகோதரி அப்டி இல்ல அவங்க வந்து அந்த மாரி ஆச வெளிநாட்ல வந்து வேல பாத் தா வந்து இந்த அளவுக்குலா இருக்கு இப்டியெல்லா நம்ம வந்து சம்பாதிக்லா அப்டிங்கிற மாரி சோ இப்பலா வந்து நெறையா பேர் பாத்தீங்னா இருக்குறா இருக்குற உள்ளூர் வேலைய வுட்டுட்டு வெளிநாடு போடம்போத அஞ்சு வர்ஷ நம்ம சம்பாரிச்சுடம்னா னா போது இங்க வந்து அந்த காசு வச்சு ஓனா நம்ம பிஸ்னஸ் பண்லா அப்டிங்கிற மைண்ட் செட்ல தான அதிக பேர் இருக்காங்க இப்பலா பாருங்க மேரேஜ் ஆனதுக்கப்ற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேந்து பேயிர்றாங்க ஏனா ஒருத்தர் வாங்குற சேலரி வந்து குடும்பத்துக்கு இதாகு இன்னொருத்தங்க வாங்குற சேலரி அப்டியே சேவிங்ஸுங்கிற மாரி சொல்றாங்க
ஆ
எங்க ஊர் பக்கலா பாத்தீங்னா நாங்க இருக்குற வீ எங்க அம்மா வீட்டுக்கு கீழயே இருக்குற வீடு ரெண்டு பக்கத்து வீட்லே ரெண்டு மூ மூணு வீடு பாத்தீங்னா அவங்க மேரேஜ் ஆனவங்க தா எங்க ஏஜ்ல இருக்கு ஒரு அவ்ங்களுக்குள்ள இருந்த ஏஜ் ஜ் இருந்தா ஒரு டொன்டி எய்ட்டு தா இருக்கு ரெண்டு பேருமே வந்து போய்ட்டாங்க ரெண்டு பேரு இப்ப பொறுத்தன்னைக்கு கொழந்தையு பெறந்து கொழந்தையு பெறந்து ஸ்டில் அங்கே அவுங்க இருக்காங்க ஏனா கொழந்த பெறந்தாலு வந்து இப்போதைக்கு ஒன்பது மாசத்துக்கு அப்றந்தா கொழந்தைய வந்து நம்ம நாட்டுக்கு தூக்கிட்டு வர முடியு யு அது வரைக்கு தூக்கிட்டு வர முடியாது அப்டின் சொல்லி அவ் ஓ ஹம்மா வந்து வீட்லருந்தே பாத்துக்குறாங்க ஹஸ்பண்ட் மட்டு வேலைக்கு போறாங்க அந்த மாரியெல்லா வந்து இருக்கு சகோ
ஆமாங்க சிஸ்டர்
எப்டிதா சில பேரு பாத்தீங்னா கொழந்த பெறந்தாலுமே கொழந்தைய வந்து அவுங்க தாத்தா பாட்டிக்கிட்ட யார்ட்டையாது விட்டுட்டு அவுங்க போய் வேல பாக்குறாங்க கேட்டா வந்து நம்ப இப்ப வீக் நம்ப வந்து சம்பாருச்சுகிட்டா அதா ஏன்னா வந்து ஒருத்தங்க போறத விட ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேந்து போனா நல்லா ஒரு இன்கம் பாக் கலா அப்டிங்கற மாரில்லா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சிஸ்டர்
பாக்கறதுக்கு ஆன்று இருந்தா போ யாரு இன்னொன் என்னன்னா அன்டிஷா அந்த கொந்தைங்க பண்ற ஒவ்வொன்னையு நம்பளால ரசிச்சி எதுவு பாக்க முடியதுன்னு வச்சுகோங்
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி பாக்கற ஆ ஆமா இல்ல சகோரி நீங்க சொல்ற மாரி சில பேர் வந்து வேணுன்னே வந்து அவங்கக்கிட்ட மணி இருந்தாலுமே வந்து போணுங்கிற நீடு இல்ல நீடு இல்லாம இருந்தாலுமே சில பேர் போறாங்க சில பேர் வந்து இந்த நீடு வந்து தேவ அவுங்களுக் க்கு ஃபினான்சியலா வந்து ரொம்ப டேமேஜா இருக்கு சில பேர் போணுங்கிற கட்டாயத்துல இருக்கவங்க போறதுக்கு அது நமக்கு பிரச்சன கெடையா சுட்டுவேஷன் அப்டி இருக்கும் போது ஒன்னுமே பண்ண முடியுறதுல்ல எல்லாருக் க்கிற நம்ப போய் தா ஆகணுங்கம்போது போய் தான ஆகணு அப்டி வந்து போறாங்க ஒரு நீங்க சொல்ற மாரி ஒரு ரெண்டு வருஷ் அஞ்சு வருஷோ அ அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே ஓரளவு மூணு வருஷத்துக்குள்ளயே முடிச்சுட்டு வந்துறவங்களு இருக்காங்க சில பேர் வந்து கொழந்தைங்க ரொம்ப ஒரு ரெண்டு வயசு வரைக்கு நம்ம இருந்து பாத்துக்கிட்டு அதுக்கப்புறோ கொஞ்சோ இங்க நம்ப ஊருக்கு வந்து பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறோ மா போய் வேலைய கண்டினியூ பண்றவங்களு இருக்
இருக்காங்க ஆ
ஆமா சகோதிரி
ஓகே ஓகேங்க சிஸ்டர் நெறைய நம்ப மீன் காக்மீன் எல்லாமே நம்மளுக் இப்ப ஓரளவு தெரிஞ்சிருக்கு ரியல் லைஃபோட ஒத்து போறதுக்கு எப்டிங்கற மாரி நெறைய விஷயோ நம்ம தெரிஞ்சுட்ருக்கோ ஆ அதுவு த்ரூ மூவி வந்து லேர்ன் பண்ணவு ஆரம்பிச்ட்டோ
கண்டிப்பா இப்பெல்லா எடுக்கிற படல்லா பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து நம்ம வாழ்கையோட மய் நம்ம வாழ்கைய வந்து நம்ம வாழ்க்கை இடம் படமெடுத் க்கற மாரி இருக்கு அந்த மாரி எல்லா வந்து கதைய சூஸ் பண்ணிலா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க
ஆமா ஓக்
சேரிங்க சகோதரி நமக்கான நேரம் முடிந்து விட்டது நம்ம அடுத்த அழைப்புல நம்ம இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் சகோதிரி நன்றிங் சகோதரி பாய்